ஆ பேசலாமா இனைப்பு கரெக்டா இருக்கா
ஆ கரெக்டா இருக்கு சொல்லுங்க
ஆ செரி செரி நம்ம பத்தி சுற்றுலா பற்றி பேசுவோமா
ஆ சொல்லுங்க
ஆ ஆ சேரி சேரி இப்ப நம்ம நீங்க சின்ன பிள்ளைல்லலா சுற்றுலா போயிருப்பீங்கள்ள காலேஜ் சு ஸ்கூல்ல அழச்சிட்டு போய் இருப்பாங்க காலேஜ்ல அழச்சிட்டு போய் இருப்பாங்கல
ஆ போயிர்க்கோங்க
ம் அத பத்தி நீங்க சொல்லுங்களே அ
ஆ சின்ன வயசுல சுற்றுலா போனதுதா வண்டலூர் ஜூ அது மாரி போயிர்க்கோ
அ சரி
அதுக்கப்பறமேட்டுக்கு பாத்தீங்னா மெரினா பீச்
அ சரி
எனக்கு வந்து நேட்டிவ் வந்து சென்னை தா அதனால அந்த சரௌண்டிங்ல தா போயிர்க்கே அப்றொ குயின்ஸ்லாண்ட்
ஆ சேர் சேர் சேர் சேர் ம்
ஆ அது மாதிரிலா போயிர்க்கே குயின்ஸ்லேண்ட் போனது எனக்கு இருக்கிறது ல ரொம்ப சந்தோஷமா இருந்த பிளேஸுனு சொல்லலா
ஆம ஆமா ஆமா இங்க இருக்கறதுக்கு அங்கே இருக்கறதுக்கு வேறுபாடு நெறையா இருக்கு
ஆ
ஆ புதுசு புதுசானா எடங்கள்லா நெறையாருக்கு பேசுறது பாக்குறதுக்கு இப்போ நம்ம நம்ம ஊர் நம்ம ஊர் சைடு ஒரு மாரி இருக்கு ஏரியா நம்ம கட்டடங்கள் எல்லா ஒரு மாரி இருக்கு சொ ஒரு களம் ஆறு குளம் இதெல்லா ஒரு மாரிருக்கு அந்த சைடல்லா ஒரு மாரி இருக்கு
ஆ ஆமாங்க இங்க சென்னை சென்னை வந்து சிட்டியா இருக்றதுனால வந்து அது மாரி ஆறு குளோ அது மாரில்லா நம்ம பாக்க முடியாது பாக்கணு தண்ணி பாக்கனுனா இந்தமாரி பீச்சுக்கு போனாதா பாக்க முடியு ஆ அது மாதிரிதா ஆ இது மாதிரி நம்ப டீம் பார்க் அது மாதிரி வந்து போகும்போது
ம்
நம்ளுக் கொஞ்சோ ஹாப்பியா இருக்கு அங்க நறையா வந்து பாத்தீங்னா நறையா ராட் டனோ பெரிய பெரிய தூரி அது மாதிரிலா இருக்குங்க அது கொஞ்சோ சந்தோஷமான இது அதுக்கு அப்பறமேட்டுக்கு சுற்றுலா சொல்ட்டு பாத்தா மேரேஜ் ஆன அப்பறமேட்டுக்கு போன எடங்கள்தா சொல்ல முடியு
ம்
அது மா கொடைக்கானல் மூனார் ஆ அது மாதிரி அது மாதிரி எடங்கள்லா ம் அதெல்லா வந்து கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு ரொம்ப இயற்கை காட்சிகல்லா ரொம்ப நல்லாருக்கு பாக்கறதுக்கு
சேரி சேரி சேரி இப்ப நாலா பாத்தீங்கன்னா எங்களுக்கு நாங்க வளர்ந்தது வளந்தது எல்லாமே இப்ப இருக் இருக்றது எல்லாமே க்ராமோ அதனால எங்குட்டு போனாலு எங்களுக்கு அது டூர் மாரிதா ஒரு ஊருக்கே போனான அது எங்களுக்கு டூர் மாரிதா அ ஆ இப்போ எங் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு ஆ வீட்டுக்குள்ளே இருந்துட்டு வெளில போனா நாங்க சின்ன புள்ளைல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னாதுல இருந்து அஞ்சாவது வரையு ஊருக்குள்ளயே ஒரு ஸ்கூலூ இருக்கு அதாவ்து கவுர்மெண்ட் ஸ்கூலூ இருக்கு அ அப்போ பாத்தீங்கன்னா ஒரு தி லாஸ்டு வேர்டு அப்டின்னு ஒரு ப படொ அந்த ஜூராஜு பார்க்க பத் தீ ஒரு படொ எடுத்திருந்தாங்க தீ லாஸ்ட் வேர்டு அப்டின்னு அப்ப என்ன பண்ணுவாங்க ஸ்கூல்லேந்து ஒரு ஒரு டிக்கெட்டுக்கு இவ்ளோதுன்னு அப்ப வந்து எவ்ளோன் தெர்ல மேக்சிமோ மிஞ்சி போனா அஞ்சு ரூவாக்குள்ளதா இருக்குன் நனைக்கிற டிக்கெட்டு அது வந்து பாத்தீங்கனா இங்க இப்ப ஒரு ஊர்ல இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்ரு போகணு அந்த ஊருக்கு அந்த டெப்பர் படொ பாக்கறதுக்கு அஞ்சு கிலோமீட்ரு போணு எனக்கு சரியாவே ஞாபகோ இல்ல மிஞ்சு போனா நாலாவ்து அஞ்சாவ்து படிச்சிருப்ப அப்ப அப்ப என்ன பண்ணாங்க இந்த ஸ்கூ போ வீட்ல போய் அலுவுறோ இது மாரி படோபாக்க அழச்சிட்டு போறாங்க அப்டின்னு அதுவே எங்குளுக்கு பெரிய ஒரு எக்சிட்மெண்ட் ஆய்ருச்சு ஒரு ஆஜம் ஓ பா தேட்டர்லலா போய் படோ பாக்குறதே பெருசு எங்களுக்குலா சின்ன புள்ளைல அப்ப என்னொன்றா எங்க வீட்ல வந்து சாப் நாங்க வந்து பட்டுக்கோடை தஞ்சாவூர் டிஸ்டிக்
ஆ சேரிங்க
ஆ அப்போ வந்து என்ன பண்ற எங்க அம் அம்மாட்ட அழுது அப்பலா நாங்க வெவசாய குடும்பந்தா கூலி வேலக்கு போவாங்க வீடலியு வெவசாய பண்ணுவாங்க அழுது அடம்புடிச்சி அந்த டிக்கெட்டுக்கு அஞ்சு ரூவா அஞ்சு ரூவா வாங்குறதே எங்குளுக்கு பெறுங் காசு எதுமே வாங்கிதிங்குறதுக்குலா எதுமே காஸ் தூங்காம வீட்ல இருந்து சாப்பாடு வீட்ல என்ன சாப்பாடு இருக்கோ அத எடுத்து ஒரு டப்பாவுல கொட்டிக்கிட்டு இங்கேருந்து போயி ஒரு படத்த ப இங்கேந்து நடந்தே போணு அ ஸ்கூல்ல எத்தன பேர் இருப்பாங்க அத வந்து ஓ வரிசயா இங்கேந்து அஞ்சு கிலோமீட்ரு நடந்தே அழச்சிட்டு போனாங்க அந்த இதுக்கு வேணு பஸ் ஸே எதுவுமே இல்ல அப்ப அழச்சிட்டு போறதுக்கு நடந்தே போகணு நாங்க அந்த ஊருக்கு ஆ அது வந்து சின்ன பிள்ளையில ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்ன்னு நாங்க போயிட்டு வந்தது அதுக்கப்றோ டென்த் படிக்கையில வந்து ஸ்கூல் மூலியமா எங்களுக்கு டூர் அழச்சிட்டு போயிருந்தாங் அ‌ அது எவ்ளோ அமௌண்ட் கட்டினங்கறது எனக்கு தெரியல ஆ மே ஐநூருவாக்குள்ள தா இருக் கும் நெனைக்கிறே வேளாங்கண்ணி கன்னியாகுமாரி அ அந்த நாகூர் நாகூரு இந்த மாரி ஏரியால்லா எங்களுக்கு அழச்சிட்டு போயிருந்தாங்க ஆ நாங்க த ஆ
கடற்கரை பகுதிகள் அதெல்லா அதனால வந்து நல்லாருக்கு கொஞ் சின்ன வய
நாங்க கடலே நா கடலே அ கடல்லா வந்து பாத்ததே வந்து பாத்தீங்ன்னா பத்தாவ்து படிக்கில்லா போய் கடலே பாத்துருக்குறே
ஆ உங்க ஏரியால அ கடல் இல்லைங்ளா
ஆ கடல் இல்ல கடல் இருக்குன்னா எட்டி போனே இது இங்க தஞ்சாவூர் மாவட்டத்துல கடல் இல்ல எங்க மாவட்டத்திலே கடல் இல்லாத ஊருனா அ தஞ்சாவூர் மாவட்டோ
ஆ
அ நாங்க டென்த் படிக்கல தா அந்த கடல் கரைங்குறது எப்பிடி இருக்கோ அதாவ்து அலை வரு ஆ இது புயல் வரு சுனாமி வரு இப்பிடின்னு கேள்விப்பட்ருக்கோ ஆனா கடல்ல வந்து கடல மொத மொதல் பாத்தது அன்னைக்கு தா பத்தாவ்து படிக்கையில தா போய் பாத்துருக்கோ அதே மாரி அறிவி அறிவில குளிக் கிறது சரி பத்தாவ்து படிக்கிலையில தா நாங்க போய் அத குளிச்சிருக்கோ கன்னியாகுமாரி சைலு கோயில்ல குளிச்சிருக்கோ ஆ ட்ரெயின் போனதே நா ட்ரெயின்ல போனதே வந்து பாத்திங்கனா காலேஜு முடிக்கிற நேரத்தில தா ட்ரயின்லே போ ட்ரெய்னெல்லா பாத்துருக்கறதேலே ஏரியே போனதில்ல இது இப்பல்ல நம்ம நெறையா தடவ போயிருப்போ வெச்சிருப் போனா சொ சின்ன பிள்ளைல நம்பளுக்கு ஒரு ஆ
எப்ப சொன்னீங்க பா டென்த் படிக்கு போதா ட்ரெயின் பாத்தது ஆ கடல பாத்திருக்கீங்க ட்ரெயின் பாத்தது எப்ப பாத்தே சொல்லிருக்கீங்க காலேஜ் படிக்கையில அ அது நாங்களா நா அதேதா இப்ப நீங்க காலேஜ் படிக்கம் போது பாத்தீங்க நா மேரேஜ் பண்ணி வரப் நா வந்து பாத்ததே அதாவ்து வந்து என் சே இங்க வந்து கட்டி குடுத்தது ஊர் வந்து இப்ப கோயம்பத்தூர்ன்றதுனால மேரேஜ் அதுக்கப்புற மேட்டுக்கு தா இந்த ட்ரெயின்ல வந் து நா வந்து பயணோ செஞ்சததே ட்ரெயின பார்த்தது அதெல்லா வந்து அதுக்கப்புறமேட்டுக்கு தா என்னோட வாழ்நாள்ல
வீட்ல இருந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு வீட்ல ஒரு குரூப் இப்ப ஸ்கூல்ல ஒரு குரூப் போட்டோ எடுக்குறாங்க அப்டின்னாவே அது போட்டாக்கு அஞ்சுருவா கேக் கறனாவே அத வாங்கி கொண்டு குடுக்கறதுக்கே பெரும்பாடா இருக்கு வீட்ல குடுக்க மாட்டாங்க ஏனா அப்ப உள்ள அப்பைக்கி வந்து உள்ள வெலவாசி அப்பைக்கி உள்ள பணம் வர வரத்தெல்லா ரொம்ப கம்மியா இருக்கு இருக்கப்பட்டவங்களு இருக்காங்க இல்லாதப்பட்டவங்களு இருக்காங்கல்ல நம்ம கஷ்டப்பட்ட ஃபேமிலிலருந்து வந்தவங்கதா இப்ப எல்லா இருக்கு அந்த நினைவுகள வந்து நம்மளால போய் வாங்க முடியாது பணோ வந்தா எல்லா இருக்கு இப்ப அப்ப போயிட்டு அந்த இத வந்து வாங்க முடியாது இப்ப அந்த பருவத் துக்கு போய் அந்த அப்ப போன டூருக்கு இப்போ போ இப்பயி அதே எடத்துக்கு போக முடியு அப்ப உள்ள ஒ வந்து ஒரு இ து வந்து இப்ப நம்ம அனுபவிக்க முடியாது ஆ அப்ப வந்து ஒரு பஸ்ல
வந்து நம்பளுக்கு அந்த சின்ன வயசுல அந்த
ம் இயக்கங்கள் எல்லா இருக்கும்ல ஆ ஆமா இன்னிமே
வயசுல கெடைக்கணுமோ அப்ப கெடைச்சாதா அது ஒரு சந்தோஷமே
ஆ
எல்லா காலங்கள் முடிஞ்சு அப்புறமேட் கடச்சு வயசான காலத்துல கடச்சு ஒரு இதுவும் கெடையாது
ஆ அதுக்கப்புரோ டுவெல்த்து முடிக்கையிலே டூர் அழச்சிட்டு போவாங்க டென்த் முடிச்சிருச்சு அடுத்து டுவெல்த்து முடிக்கையிலே காலேஜ் லை ஸ்கூல் லைஃப் அப்டியே முடியுது நமக்கு அப்டின்ட்டு மறுபடியு அழைச்சு
ஏ இது இது பேசுறது இந்த டாபிக் பத்தி பேசுணுங்களா
ஆ ஆம் ஆ ஆமா ஆமா
அப்டிங்களா
ஆ டூர் பத்தி தா பேசனு
டூர் பத்தி பேசுணுங்களா செரி எவ்வளோ நேரோ எவ்வளோ நேரோ போகுங்க ஆ சேரி ஓகேங்
ஆ அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டுவெல்த்து முடிச்சையில வந்து நம்ம டூர் சுற்றுலா போடுற எப்டி போறேம்னா அப்பையு அதே மாரி ஏதாச்சு ஒரு அமௌண்ட் கேட்டிருப்பாங்க அவுங் ஸ்கூல்ல இருந்து கட்ட சொல்லுவாங்க அப்ப என்ன பண்ணுவா அப்ப டுவெல்த் படிக்கலன்னுன்றது நா எங்களுக்கு வந்து தனுஷ்கோடி ராமேஸ்வரோ அந்த அந்த மாரி சுற்றுலாலா எங்களுக்கு அழச்சிட்டு போயிருக்காங்க எங்களுக்கு சின்ன பிள்ளையில உங்க ஸ்கூல்லல்லா அது மாரி அழச்சிட்டு போக மாட்டாங்களா
இங்க எங்க வீட்ல எங்கேயுமே அனுப்புனதுல்ல அது மாரி லாங்லா அதாவது ரொம்ப தூரமான பயணங்கள்லா வந்து எங்கேயுமே வந்து கூட்டிட்டு போனது கெடையாது
ம் செரி ம்
ஆ இந்த எங்கேயாச்சி பக்கத்துல இருக்க டூர் தா கூட்டிட்டு போவாங்க சுற்றுலா தா கூட்டு போவாங்க அதுக்கு வீட்ல வந்து அப்பெல்லா வந்து அந்த அளவுக்கு குடுக்க காசு இல்லாததுனால எந்த இதுக்கு கூட்டு போனதே கெடையாது அனு ப்புனதே கெடையாது அவுங்களே வந்து கூட்டு போனா தா உண்டு இந்த மெரினா பீச்சு அது மாரி வள்ளுவர் கோட்டோ அது மாரி சென்னை எதுக்கு அப்ரோ என்ன பக்கத்துலயே இருக்க தா கோவில்கள் அது மாதிரிதா அதுக்கப்பரோ நா வந்து கல்யாணம் பண்ணி வந்த வீட்ல இருந்து நா போனதுதா நெறைய இடங்கள் கன்னியாகுமரி அது மாரி திருச்செந்தூர்
ஆமா ஆமா திருச்செந்தூர்லா நெறையா இருக்கு ஆ
ஆ அந்த சுத்து அந்த சுத்து வட்டாரத்துல இருக்க கோவில்கள் எல்லா நெறையா போயிருக்கோ
ஆமா கும்போணத்துல எல்லா நெறைய கோயில் இருக்கு நாங்கல்லா எங்க வீட்டுல இருக்க இல்ல கும்போணத்துல இருந்துலா நெறைய கோயில் போயிருக்கோ பதுனோர் கோயில் இருக்கு கும்பகோணத்துல சுத்தி பாக்கிற எட
அதா அந்த திருச்செந்தூர் பக் கத்திலயே நம்ம போனது தா திருச்செந்தூர் அதுக்கடுத்து அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பழமுதிர் சோலை
ஆமா ஆமா ஆமா
ரீ அந்த ஏரியால அதுக்கப்றோ வந்து தஞ்சாவூர் நம்ப தஞ்சாவூர் கோவில் அத மார்லா போனதுதா சு சுற்றுலா
ஆ ஆமாமாமாமாமா ஆமா இதே மாதிரி சின்ன பிள்ளை எல்லா ஆனா சின்ன பிள்ளைகல்லா இந்த கும்பகோணத்துல வந்து நறையவே அம்மா வந்து ஆ திருநாகேஸ்வரோ உப்புளியப்பன் இந்த இந்த மாரி இருக்கோ அங்கே நெறைய கோயில் இருக்கோ அந்த மாரியே ஸ்ரீரங்கம்
அ கும்பகோணம் பாத்தாலே சுற்றி வந்து நறைய கோவில் இருக்கு அப்ப நவகிரக கோவில்களே அங்க ந நறைய இருக்கு கும்பகோணத்த சுத்தி அங்க போனால் ஃபுல்லா வந்து கும்பகோணாலே கோவில்தா அதிகமா இருக்கத பாத்தா கும்பகோண அப்பறம் கஞ் கா காஞ்சிபுரம் அங்கல்லா போனாலே சுத் ஃபுல்லா கோவில்கள் தா
ஆம்ம அதே மாரி திருச்சி போனன்ன ஸ்ரீரங்க இருக்கு உச்சிபுள்ளையார் கோயிலு இரு
ஸ்ரீரங் ஆ ஸ்ரீரங்கொ உச்சிப்பிள்ளையார் கோவில் ஸ்ரீரங்கம் நல்லா பொயிட்
ம்அ
ம்
சேரிங்க சேர்
ஹலோ கட் பண்லாமா
தோ வரம்மா